நா சொல்ற இமேஜின் பண்ணிக்கங்க சரியா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ஒரு வழியா
ஒரு நிமிஷ இரு அஷனா பட்று தூக்கோ வர போது சொல்லு தூக்கோ வரும் போது சொல்லுங்க நா ஃபோன் பேசனு என்ன ஆனால நா லாக்டவுன் முடியு நா இல்ல நா அலோ
அக்கா
சொல்லுப்பா
ஆ ஒரு டிக்கெட் வாய்ங்கிட்டு உள்ள ஒ அ ஒ ஒரு பெரிய தியேட்டர் இருக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனம்னா நெறைய ரூம் ரூமா இருக்கு ஒவ்வொரு ஆ ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு படோ ஓடு
செரி
நம்ப ஒரு வாட்டி படத்துக்குள்ள போய்ட்டோம்னா அந்த படோ முடியற வரைக்கு அந்த படோ பாப்போமா படோ முடிச்சுட்டு நம்ப எந்த வழியில உள்ள போனுமோ அதுல வெளிய வர முடியாது ஏனா அந்த எடத்துல செக்யூரிட்டி நிப்பா அதனால கதவுக்கு வந்து ஒரு ரூமுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு அந்த வழிய இருந்தே வெளிய பேய்ருவமோ தேட்டர வுட்டு வெளிய போய்ருவோ நேரா
ஆமா
ஆ இப்ப நா என்ன தெரியுமா பண்ண போகும் போது செக்யூரிட் டிக்கு தெரியாம அப்டியே சமாளிச்சி நம்ம வெளி தேட்டருந்து வெளியே வரோல்ல அந்த வழியா உள்ள போய்ட்ட அந்த வழியா உ ஆ வெளிய வர வழியில உள்ள போயிட்ட யாருக்கு தெரியாம
தேற்றுகாரவங்க வந்து வான்னு சொன்னாங்க
ஆ ஆ அப்டியே அப்டியே உள்ள போயிட்டு நா ஆ இல்ல இல்ல உள்ள போயிட்டோம்னா நெறையா இது ரூம்வோட அந்த நெறைய ரூம் சொன்னேல்ல உள்ள இருக்கு ரூம்மு அந்த ரூமோட வெளி எக்சிட்டுக்காரல்லா இதே வெளிப் இருக்கு நா பாட்டுக்கு செரி ஓகே ரூம் உள்ள போயிட்டோனா போது உள்ள போனே பாருங்க கரெக்டா ஆளுங்கள்ள நின்னுட்டு இருக்காங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ரைட்டு மாட்டுணோன்னு நெனச்சே பக்கத்துல அப்டியே போயிட்டு சாவி தேட்டுற மாரி வண்டி சாவி தேட்ரண்டா ஏ ஃப்ரெண்ட இழுத்து அவ பயந்தா கொல்லி பயந்துகிட்டு இருந்தா வாடான்னு தலைய தட்டி கூப்பிட்டு போயிட் டு சாவி காணோ நா சாவி தேடிட்டு இருக்கே என்னத ஆ இல்ல அவ வேற அவ வந்து திருச்சியில இருக்கா நா சென்னையில இருக்கேக்கா இது ரெண்டாவது பைய இப்ப ரூம் மெட்டு பேசினேல்ல அவ ஆ அப்ப அப்புறோ அப்டியே ரூம் சாவிய தேது பைக் சாவய காணோ அப்டின்னு தே மாரியே தேடிட்டு பாத்ரூம்ல இருக்கு நெனைக்கிறன்னு பாத்ரூம் கூட்டி போய்ட்ட அவன அவ்ளோ தா பாத்ரூம் எங்க இருக்குன்னா நம்ம உள்ள போயிட்டு ஹால் இருக்குல்ல ஹால்ல இருந்து பத்து ரூம் பிரியுதே
ஆமா
ஹால்லதா பாத்ரூம் இருக்கு சோ பாத்ரூம் இருந்து மத்த எடத்துக்கு போறதுக்கு ஈசி சோ அங் உள்ள போயிட்டு நா போயிட்டு ஜில்லா படம் பாத்துட்டு வந்தே வெளிய
அப்படியா
கொஞ்சோ பிசுறு தட்னாலு மாட்டிக்குவோ ஆனா மாட்டனா பிரச்சன இல்ல வெளியே போன்னு சொல்லுவாங்க அவ்ளோதா எனக்கு ரிஸ்க் எடுக்கறதுனா ரொம்ப புடிக்கு அதனால ஜமுன்னு உள்ள போயிட்டு படம் பாத்த
டேய் எங்கயோ போவேண்டிய பாயன்டா எங்க இருந்து டா வந்த நீ உன்ன கடவுள் பத்து மூளை வெச்சு படச்சுட்டாங்களா ஒரு நா உங்ககிட்ட எத்தன கால் பேசினு ஆல்ரெடி நெறய கால்
நம்ம அஞ்சு அஞ்சாவது கால் பேசிட்டு இருக்கோன்னனு நெனக்கிறே
அஞ்சாவது காலா இது இல்ல முடிய போதா
அஞ்சாவது கால தாங்க இது
அப்டியா நெறய கால் பேசுற மாரி இது அதனாலு கேட்டேன்டா என்னடா இது நெறய கால் பேச ங்கிறமே அப்டின்னு பாக்குறா
ஆ எனக்கு கணக்கு லிமிட் முடிஞ்சு போச்சு அதனால ஏன்ட கால் மட்டு பேச முடியு என்னால கால் உங்களுக்கு பண்ண முடியாது
புரியில
என்ன எனக்கு லமிட்டு முடிஞ்சு போச்சுக்கா
அப்படியா
ஆமா என்னால கால் மட்டு‌அட்டன் பண்ண முடியு ஆனா உங்கள்ட்ட பேச முடியுது என்னால
இதுக்கப்புறமா
ஆமா
இந்த இதோட முடியுதா
இல்ல இல்ல என்ன என்னால உங்களுக்கு கால் பண்ண முடியாது ஆனா நீங்க எனக்கு கால் பண்ணலா
அப்படியா
ஆமா அதாவது மொத்த அஞ்சு கால்கா நீங்க எனக்கு அஞ்சு கால் பண்ணலாம் நான் உங்களுக்கு எ நீங்க எனக்கு அஞ்சு கால் பண்ணலாம் நா உங்களுக்கு அஞ்சு கால் பண்ணலாமா
ஆமா
இப்ப என்னால கால் பண்ண முடியாது சோ நீங்கதான் எனக்கு கால் பண்ணலாம்
போய் நானு அஞ்சு கால் முடிச்சட்டேனா அதுக்கப்புறம் என்னாலயும் பண்ண முடியாதா
பண்ண முடியாது னுதான் நினைக்கிறேன் ஆனா நான் ஒரு அந்த எ
ஏய் ஏழு கால் பண்ணலாமா நா ஏழு கால் பண்ணலாமா என் ஃபரெண்டு் ஒனு இப்போ சொல்ச்சே என்ன சேத்து விட்டுது அதுவே ஏழு கால் பண்ணு
ஏழு கால் பண்ணலாம் ஆமா யாரு உங்களுக்கு சேத்து விட்டா
பரமுணு ஒருத்தவங்க சேத்து விட்டாங்க ஏ இது இது எல்லாம் உனக்கு நா நாளைக்கு சொல்றேன் டீட்டல் நானு
செரி ஓகே ஓகே அ
ஆ
நா இந்த மாரி ரிஸ்க எடுக்க எல்லா ரொம்ப பிடிக்கும் நா போயிட்டு நான் அப்ரோம் வந்து கூச்சப்பட மாட்டேன் யார்ட்டயா ஏதா பேசணும் கேட்கணும்ன கூச்சப்பட மாட்டேன் இப்ப ஏதாவதும் டக்குனு கேட்டு கேட்டு பேசிட்டு வந்துடுவேன்
டேரட்டா டேரக்ட் டு டேரக்ட் தான் யாரயும் எதுவும் வச்சு பாக்கத்துலாம் இல்ல
ஆஹ் சும்மா ஐய அது அவங்க நினைச்சிருவாங்களோ இது அவங்க நினைச்சுருவாங்களோனு நா கூச்சப்பட மாட்டேன்
சும்மா ஒரு ஆடு ஆச்சு ஐ டி ஓபன் பண்ணி எப்படி இது பண்ணது மட்டும் சொல்லி போடுறாங்க வே வேணாம் நம்பர் மட்டும் இது பண்ணி அவர்களும் நானா சேத்து பேசுவோம்ல
ஆஹ் ஆமா ஓ ஆமா நீங்க வீட்டுக்காரே பேசிக்கலாங்க ஜாலியா
நானும் எங்க வீட்டுக்காரன்டே அவர் ஏண்ட பேச மாட்டாரா நீயாது பேசனுகரிய ஏடா நீ வேற இப்ப நீ உன் ஃபிரெண்ட் நம்பர் அடுத்தது ஆட் பண்றல அந்த நம்பர் என்ட உடு நான் உங்கிட்ட திரும்பி பேசுறேன் சரியா
சரி ஓகே யா
ஆட் பண்டியா
இன்னும் ஆட் பண்ணல இனிமேதான் இதான்ட் இப்பதான் வந்து போட்டுருக்கே மண்டேக்குள்ள ஆட் ஆயிரும்னு சொன்னாங்க இன்னும் கண்பாமா தெரில
நான் அதே மாதிரி போட்டு விடுறேன் என்னித்தும் சரியா நாளைக்கு எங்க வீட்டுக்காரத நீ சேத்து விட்டுரு அதையும் நா கரெக்டா வந்துரும் நீ எங்க வீட்டுக்கு நான் உனக்கு போன் பண்ணி நா உன் டாஸ்க் முடியும் அம்பல பேசிக்கலாம் எதுக்கு தேவவையில்லாம இன்னும் அது வா காடு பேசங்கது உனக்கு உனக்கு அஞ் தடவை பண்வேன் ரெண்டு காலு இன்னொரு நம்பர் வாங்கல அது எப்படி இருந்தாலும் பத்து இது உனக்கு வந்துரு டாஸ்க் முடிஞ்சிரும் எனக்கும் பத்து டாஸ்க் முடிஞ்சரும் டா அதுனால்தான்
ஆஹ
சரியா ஏன்னா நீ இன்டரஸ்டிங்கா பேசிட்டு போறவ நா யார் கிட் ட இம்மா நேரம் பேசுந்தல எங்க வீட்டுக்காரதவர என் அண்ணன்கிட்ட கூட இம்மா நேரம் பேச மாட்டா கொஞ்ச நேரம் தான் பேசுவான் ஏதாவது அவன் சா
டெக்ஸ்டு ல பண்ணுவங்க மெசஜ்லாம் பண்ணுவாங்க அதுனால எனக்கு புடிக்கவே புடிக்காது யாருக்காவது ஏதாவது பேசநாம்னா டைரெக்ட்டா கால் பண்ணி அ ஜம்மனு பேசிட்டு போய்ருவேன் நா என் ஃபரெஸ்லாம் ஃபோன் பண்ணலே ஒருநேரம் ஏவது பேசிட்ட இருப்பேன் நா பாட்டுக்கு
ஆக்சுவலா என்னமா நீ ஒரு லபடா பா வாய் நீ
ஆனா நான் வந் வந்து வந்து போன்லதான் நல்லா பேசுவன் நேர்ல பேசவே மாட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம தான் எல்லாத்டையும் பேச ஆரம்பிச்சிருக்கே கூச்சபரதுனு அறியாம கூச்சப்படுவேணு வச்சுக்கலாம் நான் அவ்ளவ யார்கிடைவும் பேசவே மாட்டேன் இப்பய நான் கிளாஸ் வந்த புதுசலையே இப்ப யார்ரா தனியே உக்காந்துருக்க அமைதியா இருக்க நாலி காலேஜ் உட்ட ஒடனே மொத ஆளா வெளிய போறது நானதா இருப்ப அவ்ளோ அவ்ளோ ரிசவ்டு டைப் ப இருந்த இப்பல்லா இவ என்னடா வாய திறந்தா மூடவே மாட்றான்னு நெனப்பாங்க நா ரொம்ப ஜாலியா இருந்த அப்புறோ ஆ கோயெடு கோயெடு தா கோயெடு தா
சேரி சேரி உடுறா உடுறா படுறா படுறா சாமி நல்லா படுறா
உம்
நல்லா படிச்சு வந்தா சரிதான்டா
ஆமாங்கா
எப்டியோ படிச்சு இது பண்ணா ஓகே தான என்னா சொல்ற என்னா சொ கரெக்ட்டு தான
கரட்டுதா கரட்டுதா அதுவு ஒண்ணு வந்து என்னா கால் டைமு முடிஜிதா
இல்லடா இன்னு முடியல நானைக்கிற ஆறு தா முடிஞ்சிருக்குது இன்னு இருக்குது
அதா நா வந்து ஃபஸ்ட்டு வந்து யார்டியுமே அவ்ளோ சிக்கரோ பழக மாட்ட ஒண்ணு பழகிட்டன்னா பேசுறத நிப்பாட்டவே மாட்ட ஏதாவது பேசிட்டே இருப்ப
இது வேற ஒங்கிட்ட இருக்குதாடா
உம்
இப்ப நீ என்ன பேசும் போது என்ன நனைச்ச யாரோ ஒருத்தங்க டாஸ்க்காக பேசுறாங்கனு தான நீ நெனச்ச
ஆ டாஸ்க்காக பேசறாங்கனுதா நனைச்ச உங்க வாய்ஸ் கேட்டோனே சின்ன பொண்ணுமார் இருந்துச்சு
அடப்பாவி என்ன பாத்து நீ சின்ன பொண்ணா கேட்ட ஆனா நீ பத்து வருஷோ பெ
பாக்க
ஆமாண்டா நா அப்படிதாடா பேசுவே எல்லார்டியு ஜாலிய பேசுவன்டா நானு ஒரு ஜாலி டைப்தா
எ தங்கச்சிட்ட நீங்க மாட்டீங்கன்னா அவ்ளோதா எ தங்கச்சிய என்ட்டஅரைமணி ஃபோன் எடுத்தானா முக்கால்மண் நேரோ பேசாம வைக்க மாட்டா
அது நடந்துச்சி அங்க அது சொன்னாங்கயா அவுங்க அத பண்ணாங்கயா அப்டின் பேசுவா நீங்க எ தங்கச்சிட்ட பேசுங்க உங்களுக்கு நல்ல வாய இதா இருக்கு
அப்ற ஏ தங்கச்சிய இதுல ஆட் பண்ண வேண்டியதான
எ தங்கச்சி தா பே அவகிட்ட ஃபோன்ல்லா கிடையாது
ஓ ஏ நீ வாங்கி தரலையா
நா வாங்கி தரட்டுலா என்ன வீட்ல இருக்கவனுங்க என்ன தங்கச்சி அது பண்றயி இது பண்றயா என தேவையில்லாது பேச்சி வாங்கிட்டு
போ இன்னு ஒன்னு கொஞ்ச நாள் தான எல்லா
ஓ ஆமா அதுக்குள்ள வாங்கி கொடுத்து ஃபோன்ல ஏதா பாக்குது இது ஃபோன் பாக்குது வீணா போயிடு அப்டின்டு
அ அதுவும் இல்லாம இப்போ வந்து அவளுக்குதா ஆக்ஸ் அ அடிவேற பட்டுருக்குல்ல நடக் முடியாது அவ வந்து சும்மா இருக்கிற நேரத்த அவன என்ச்சி பிராக்டிஸ் பண்ண ஒடுவா ஃபோனு குடுத்து ஃபோனு குடுத்து நா ஊருக்கு போய் நா ஃபோன் குடுத் குடுத்தாலே எதுக்கு அவள்ட்ட ஃபோன குடுக்குற அவ ஃபோன் குடுத்து ஃபோன் குடுத்து சுகோ கண்டுக்கறான்னு சொல்லி திட்டுவாங்க
அட கடவுளே இப்பில்லா வேற பேசுவாங்களா
ஆமா
ஒ தங்கச்சிய நல்லா பாத்துக்கடா டேய்
கண்டிப்பாக்கா நா அவுளுக்காகதாக்கா நா இவ்ளோ கஷ்டப்படுறதே
ஆமாடா பின்ன ஒனக்கு ஒ தங்கச்சி பாத்துக்கணு ஒனக்கு இது எல்லா பொண்ண வச்சு பணம் எடுத் துனா நல்லா ஓடுன்டா நூர் நாள் இல்ல ஐநூர் நாள் ஓடுன்டா டேய்
உம்
உண்மையாதா சொல்ற ஒன்ன வெச்சு படோ எடுத்தா ஓ ஸ்டோரி எடுத்தாலே அது ஓ போ நூறு நாளு
எங்க அம்மா ஸ்டோரி எல்லா நீங்க சொல்லிருக்கீங்ளாமா அ ச இன்னு சூப்பரா இருக்கு எங்க அம்மா அப்பா லவ் ஸ்டோரிலா
அப்ரீஸன் நாளைக்கு சொல்லுடா ஃபோன் பண்ணி நாளைக்கி சண்டே எங்க வீட்டுக்கார் வீட்ல இருப்பாரு நோ அவர் வந்து கால்லர்ந்து போற வரைக்கு அவருக் சம்ச்சு போடவே எனக்கு நாள் போயிர்ன்டா எம்பைய
அப்ப மண்டே எனக்கு கால் வந்துரு சோ பிரச்சன இல்ல அ மண்டே தா எனக்கு காலர் ஐடி வரு
நாளைக்கு நா ஃபோன் பண்ணி எனக் எங் வீட்டுக்காரதுல மட்டு கொஞ்சோ அதுல எப்பிடி ஆட் பண்றதுன் சொல்லி குடு நா ஆட் பண்ணி உட்டர்றே செரியா
அ நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க நா எப்போ ஃப்ரீயா இருக்கே என்னன் பாத்துட்டு நாளைக் சொல்றே நா உங்களுக்கு
ஆ சேரி நா மெசேஜ் பண்றே உ இந்த நம்பரு உனக் மெசேஜ் பண்றே நீ அது மட்டு பண்ணி உடு செரியா ப நீதான்டா நாளைக்கு தேட்ருக் போறயாச்சே போனா பத்து படம் பாத்துட் வருவியாடா என்ன படோன்டா நல்லார்ந்து
டாய் ஸ்டோரி ஃபை போலான்ருக்கே
என்னடா எதோ ஒரு நேம் சொல்ற
அது இங்லீஷ் படோ வந்ட்டு பொம்ம படோ
செரி ஓகே தமிழ் படோ எதாத் சொல்லுடா எதுடா நல்லார்ந்த்து
அ தமிழ் படமாக்கா நூறு சாமின் ஒரு படோ வந்துச்சி
நல்லாக்குதா
அது ஒ நா பாதி படந்தா பாத்தே அதுக்கப்றோ ஜில்லா போய்ட்டே ஏனா திருட்டுத்தனமாதா அந்த தேட்ருக்குள்ள போனோ விஜய் படோ அ ஜில்லா
அத ஏன்டா திரும்பி ஓட்ற பாக்கற அத போயி
பொறந்த நாள்ல்ல அதனால போய்ட்டு சும்மா பாத்துட்டு வந்தே
ஓ இன்னிக்கா பொறந்த நாளு
இல்லல்ல இருவத்ரெண்டா தேதி பொறந்த நாளு செரி சும்மா பாக்கணு போல இருந்ச்சி ஆ ரீரிலீஸ் ஜில்லாவு மெர்சலு ரீரிலீஸ் பண்ணாங்க
எது நல்லா ஓடுச்சு
இது இன்னைக் தானக்கா ரீரிலீஸ் பண்ணீர்க்காங்க வெள்ளிக்கெழமர்ந்து போட்டாங்க இன்னைக்கி தா இன்னைக்கிதான வெள்ளிக்கெழம இன்னைக் சனிக்கெழம ஆ மே நேத்து தா போட்டாங்க நேத்து போட்டாங்க நா இன்னைக் போய்ட்டு வந்தே
சேரி சேரி எதா
இப்ப ரீசன்ட்டா பாத்த படம்னா சிங்கு சிங்கீதம்னு ஒரு படோ பாத்தேங்க்கா
சிங்கீதம் சி
சிங்கீதம் தெலுகு தெலுகு படோ
ரைட்டு எனக்குதா தெரியாது
இல்லல்ல அது தமிழ் டப் வருதா என்னன் தெர்ல ஆனா வந்து அந்த கத மொத சொன்ன கத விட நல்லாருக்கு ஃபஸ்ட்டு அறுவர்ருவா டிக்கெட் ஒன்னு புக் பண்ணே எதோ ஒரு படத்துக் புக் பண்ண பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு எதோ ஒரு படத்துக் புக் பண்ணே அது புக் பண்ட்டு நானா ப் நா
ஒனக் எந்த மொழில போட்டாலு பிரச்சன இல்லல்ல எது போட்டாலு நீ பாட்க் பாத்துருவல்ல
ஆ நா பாட்டுக் பாத்துட் வந்துருவே அது அது பிரச்சனயே இல்ல அது அது வோ வோ அது எனக்கு நல்ல விஷ்யோ எந்த மொழியில எந்த படம் நல்லா இருந்தாலு பாத்துருவ சரி ஓகே ஓகேக்கா ந முக்கா பண்றீங்களா சரி ஓகே ஓகே இன்னக்கி ஒன்
இரு இப்ப எனக்கு இன்னொரு கால் வரும்னு நினைக்கிறன் நா பார்கறே ட்ரை பண்றே உனக்கு வந்துதா பாறே ஆ சரி வைக்கிற
ஆ சரிக்கா